ல
கேக்குது
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ஆ ஆ இல்ல சாப்ல விரதம்
வேற என்னம்மா
ஆமா
ஓ எப்பமே மார்னிங்லா சாப்ட மாட்டிங்களா
இல்ல இல்ல அப்டி இல்ல முருகருக்கு மால போட்டே அதனால சரி
அப்டியா
அப்டி
ம் எப்டி எத்தின் நாள் வெரதம்
இது வந்து பாத்தீன்னா ஒரு வாரம் கரெக்டா
எந்த கோயில் போ போறீங்க
இங்க திருப்பேருர் இருக்கு இல்லயா
ஆ ஆ
முருகர் கோவில் அங்க
ம் ஓகே ஓகே நா நா வந்து வீ எவ்ரி வீக் டியூஸ்டே போவே டியூஸ்டே நா போயிடுவே கோயிலுக்கு
ஓ சூப்பர் எங்க எந்த ஆமா ஆமா முருகர் கோவில்
ம் அங்க
ஆ ரொம்ப பேமஸான கோவிலாச்சே நான் ஒரு தரவ போயிர்க்கேன்
ஆ எப்பமே வீக் எப்ப எல்லாம் வரமும் போயிடுவே
சூப்பாங்க சூப்பாங்க வேண்டுதல் வச்சு ஏனா நறைய பேர் வந்து அந்த ஆறு வார வேண்டுதல் வச்சு போவாங்க இல்லயா
ஆமா
நறைய பேரு எங்க பாட்டி எங்க அம்மா கூட போயிருக்காங்க ஆறு வாரம் வர சாக்லேட்லாம் குடுப்பாங்க அத எடுத்துனு வந்து குடுப்பாங்க அது நல்லா
பிரசாதம் சாக்லேட் மட்டும் பாக்கெட் புல் பண்ணின்தா வருவேன்
ம் ஆமா நறைய சாக்லேட் குடுப்பாங்க மன்சு அது
ஆமா எல்லாம் நான் வந்து இந்த மாரில்லாம் வாங்க மாட்டேன் இந்த மாரி அங்க இந்த பருப்பி இந்த கடல மிட்டாயி அந்த மார்லாம் தருவாங்க பாருங்க அதுதான் தேடி வங்குவே சாக்லேட்னா க்கு பிடிக்காது
ஆ
இந்த மாரி நல்லா முரு முருணு அதுல்லாம் சாப்டுவே
ஏனா நெறைய பேரு அந்த ஆறு வாரத ஆ இது எப்டி இருக்குனா இந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகர் இருக்காரு அந்த ஃபேமஸ்சான முருகரு மஞ்சு முருகர் சொல்லுவாங்க அந்த எடத்துலா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு மட்டுதாப் குடுப் பாங்க மஞ்சு பாக்ஸ் பாக்ஸா ருக்கு அவருக்கு மாலை போடத்து எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா இருக்கு
ஆ
அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா பொரோட்டா போடுவாங்க பொரோட்டா அந்த சால்னா வந்து வெஜ் சால்ன்ன அது மேரிலா போடுவாங்க அன்ன தானோ
அ அ
இது வந்து பாக்கும் பொழுது ஒவ்வொரு எடத்துலயு வந்து பாத்தீங்கன்னா முடியு பொழுது அவுங்களோடைய வேண்டுதல் இது பண்ணி அந்த ஆறாவது வாரோ வந்து கரெக்டா அந்த சாக்லேட்டோ ஸ்வீட்டோ இல்ல வேற எதுனா அவுங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த குடுக்குறாங்க இது எனக்கு என்ன டவுட்னா இது யார்ரு ட்டா ஸ்டார்ட் பண்ணி ஒருவேள அவ் அவுங்களுக்கு வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்பறோ நல்லது நடந்திருக்கு அதுக்காக மகிழ்ச்சி தே இது பகிர்துக்காக எல்லாரு குடுக்குறாங்களோ ஏனா ஃபஸ்ட்டுலா அது மாரி கெடையாது
ம் ம் கரெக்ட்டு எல்லாரு வந் த மாரி இது ஒரு கற்பன மாரி வேற எதுமே இல்ல இவுங்களே கற்பன பண்ணிறாங்க நம்ம ஆறுவாரோ தொடர்ந்து வந்ட்டோ ஒரு ஆறு வாரோ முஞ்ச ஒனே ஆறு வெளக் ஏத்றோ அதுக்கப்பறமா நம்ம சாக்லேட் தரணு அதுன்னு ஒரு ன அவுங்க ஒரு மைண்ட் செட் போட்டு வறாங்க
அவுங்களுக்கு பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ வாங்கி அந்த கொழந்தைங்கல்லா நெறைய பேரு வருவாங்க நம் நம்மள மேரி சாக்லேட் எனக்கு வந்து இதுவு சாக்லேட் குடுக்குறதுல்லா புடிக்கு ஏனா இங்க பாட்டி என்னோட பெரிய ஆ அம்மானா வாங்கிட்டு அப்டியே பேக் தெறக்குபோது சாக்லேட் சாக்லேட் கலர் கலராரா இருக்கு
ம் ம்
என்ன ஃப்ளேவர்ஸே தெரியாது நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ருக்கு
நாங்க வந்து ஒரு வீக்கு ஒரு ஒரு வீக் ஒரு வீக் கூப்ட்டு ஏ பிரசாதோ போடுவாங்க இந்த மாரி பெரிய டிரம் வச்சிருவாங்க சுத்தின் நின்றுவாங்க அவுங்களால பிரசாத கூட ஒழுங்கா வைக்க முடியாது ஒவ்வொரு மாரி நிப்பாங்க கஷ்டப்பட்டு அத அந்த இது காலி எப்படா காலி பண்றோ‌ன்னு நெனைப்பாங்க போல அவங்க அப்டிருக்கு அவுங்க கூட் இப்ப அந்த டைம்ல ஓடியாங்க ஓடியாங்க சோறு போட்றாங்க ஓடியாங்க அப்டின்ற மாரி வந்து கும்பலா வந்து நின்றுவானுங்க
சப்போட்டா பழம் பத்தாததுக்கு ஆ ஆமா பத்தாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்னு கொஞ்ச பிரபலங்கள்லா வரவே நெறைய இது பண்ட்டாங்க ஆ இந்த கோவில் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்டின்ட்டு எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத் தாண்டி ரீல்ஸு பாத்து நெறைய பேர் ஆரம்பிச்சாங்க
ஆமா ஆமா ஏ மோஸ்ட்டா சோசியல் மீடியா தா எல்லாரு நெறைய அட்ராக்டிவ் வண்டி அப்டியே ஈத்துன்னு வந்து மொத்தமே
ம் ஆனா நெறைய பேருக்கு வேண்டுதல் நடந்திருக்கு பழிச்சிருக்கு அப்டி சொல்லு போது ஓகே நல்லது ராக்ஸ் அந்த வகையில அது நல்லது ஆ
சொல்றது ஏங் ஏங்கூட சும்மா வருவாங்கள யாருன்னே தெரியாது எங்ளான்ட சொல்லுவாங்க இந்த மேரி ஆ ஒ ஒரு அண்ண சொன்னாரு இந்த மாரி வந்து பொண்ணு வீட்ல வந்து என்ன ஒத்துக்கவே மாட் விட்டானா அவ அவுங்க அப்ப அப்டின்னுவாரு இதுவரியு ஒத்துக்குனதே கெடையாது இவ வந்தாலே இவனுக்கு நா கலத்தியே தரமாட்டே அப்டில்லா சொன்னாரா பொண்ணு வீட்ல அவுங்க
ஆஆ
அதுக்கப்புறமா இங்க ஒரு ஆ மூணு வார நாலு வார வந்தாரா
ஆ
அதுக்கப்புறமா கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா ஆம் அந்த மேரில்லா சொன்னாரு அதுக்கப்புறமா இந்த வீடு கட்டுறது எல்லா பத்தி சொன்னாங்க ரொம்ப பேரு
அது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இன்னு சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு சில எனக் இருக்காது அது அவுங்ளுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இருந்தாலு எனக் தெரிஞ்சி ஏதோ ஒரு நம்மள மீறி ஒரு சோல் ஒரு அ அரோரா அப்டின்னு டோ ஒரு விஷ்யோ வந்து நமக்குள்ள இருக்கு அது வந்து ஒரு பாசிட் ரிவான ஒரு விஷய நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது நடக்குது அப்டின்னு போது எனக்கு உண்மையா வந்து இந்த வர்ஷத்திலேயே வந்து பாத்தீனா இது நாலா தடவ நா முருகருக்கு மால போட்ட
ஆ
அப்டி இருக்கும்போது எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரு வந்து என்ன சும்மா சும்மா மால போட்றா அப்டின்ட்டு என் தம்பில போறா அப்டின்ட்டு எ தம்பில இருந்து எல்லா சிரிக்கு பொழுது அது வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது அப்டின் ட்டு அது ஏதோ ஒரு நம்ம மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு அது வந்து அது மால போடும்போது எனக்கு அது ஃபீல் ஆகுது எனக்கு அது வந்து நா நம்பற அதனால தா நா முருகருக்கு நா மால போட்ற அப்டின்னம் பொழுது ஆ ஓகே அப்டின் ட்டா அவுங்கள இது பண்ட்டாங்க ஆனா உண்மையா ஏதோ ஒரு விஷ்யோ இருக்கு அப்டின்ற மட்டு ஒரு ஆஸ்டா நம்புற ஒரு ஆள்
ஆமா இப்போ நானு எப்டி சொல்றது இப்ப நா வந்து எதுவுமே வேண்ட்ல ம் க சும்மா இப்ப எப்டி சொல்றது அங்க அந்த கோயிலுக்கு பொயிட்டு அந்த கோயில்ல அந்த அந்த வீக்ல மட்டு அவரு பாத்துட்டா போது அப்டியே ஒரு மைண்டே ப்ரெஷ்ஷா அமைதியா செம்மயாருக்குது அந்த இதுவே
சூப்பர் சூப்பர்
நம்ம எதுவு நம்ப ஆ நம்ம கேட்டாலு அதுதா எல்லாம் கடவுள் ஏய்தி வச்சிட்டார் இதுதா நடக்க போதுன்ட்டு இப்ப நம் இப்போ வந்து எதோ கேட்டு எது அதுக்குனு நம்ம ஒரு எஃபெக்ட் போட்டா நம்ம நம்க்கையா இந்த மாரி வேண்ட்ரோ
ம்
எந்த விஷயமாருந்தாலு செரி அதுக்கப்போ எப்டி சொல்றது நாலா வந்து காலேஜ் வந்து படிக்கவே மாட்டே அந்த அளவுக்கு
ஆ
தமிழ்ல அரியர் வந்திச்சு தமிழ் வரவே வராது இந்த அளவுக்கு நம்மளுக்கு
ஆ
அந்த அளவுக்கு வராது ஒரு அளவு தா நம்மளு அரியரு மூணு அரியரு
ஆ
அதுக்கப்பறமா இந்த மாரி சும்மா அது கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடிலருந்தே போவே சும்மா ஒரு வேண்டுதல் தா எப்டி சொல்றது ஒரு கான்ஃபிடன்ஸே வர வச்சே ச்சி நா அசிங்கமாருக்குது எப்டி அது அது இல்லாம வேற சார் வேற நம்மள அசிங்க படுத்திட்டாரு ஒரே ஒரு ஏந்து படினு சொல்லாரு ஒண்ணுமே படிக்க மாட்டே நின்னுக்குனே இருப்பே டேய் நீ கடைசி வரைக்கு அரியர்றோட தான்டா போவ நீ நா நீ நா சொல்றபரு நீ வந்து ஒன்னுமே போ முடியாதுடா உன்னால நீ நீ என்னடா தம்முழு படிக்க மாட்ற எல்லா எல்லா டெஸ்ட்டுல மாடல் எல்லாமே ஃபெய்லு ரெண்டு மார்க் மூணு மார்க்கு அதுக்கப்புறமா இப்டி எப்டி சொன்னாரு உங்களுக்கு செம வெறி ஆயிச்சு இ என்னடா இவ்ரு நம்ப்ளே அசிங்க பத்துறாரு
அதாவ்து இந்த ரீல்ஸ்ல வருல்யா ஒரு பையனோடையோர் உன்னோட ஈகோ டச் பண்ணா அவனுக்கு வர கோபோ அவ்னோடை து வந்து வளச்சிய அசுற வளச்சியா இருக்குன்ட்டு
அதுக்கப்புறமா இந்த மரி ரொம்போ அசிங்க பத்திடார் நம்ப ஜால்யா பேஸ்வோ அவுருர்கிட்யு அவுரு ஜால்யா தா கலாய்பாரு அந் சாரு அதுக்கப்புறமா நம்ப அம்ம எக்ஸாம் எழுதி நம்ம ரிசல்ட்ட பாத்துமே சந்தோஷமாயிச்சி எல்லாமே க்ளியரு மூணு தமிழ் பேப்பரு க்ளியரு
சூப்பர் சூப் அ
அந்த தமிழ் தமிழ் மட்டும்ந்தா அரி தமிழ் மட்டு அரியர்ல்னா ஃபுல்லா ஆல்க்ளியரோட போய்ருக்லா அது தமுழ்னால வந்தது முடிக்கில ஃபைனல் இயரு
ஒ இப்ப ஃபைனல் என்ன என்ன கோஸ் படிக்கிறீங்க
பி காம்
ஓ நம்ம டிப்பாட்மண்ட்டு
ஆமா நீங்ளு பி காமா
நா பீ காம் முடிச்சுட்டு எம் கா முடிச்ட்ட
அ அதுக்கப்புறமா கெத்தா போயிட்டு அவரான்ட சொன்ன சார் ஆல் க்ளியர் பண்ட்ட சார் அப்டின்னனா
அ
அவுரு அவுரு வந்தோனே அவுரு ஸ்டேஜ் மேல் நின்னு காலர் தூக்கி உட்றாரு என்ன பாத்துட்டு அதுக்கப்பறமா எப்டி சொல்றது எல்லா வேற் லெவ்லு அந்த சந்தோஷ இருக்குதும அதுதா செம்ம இது ஏனா நம்புள வந்து எப்டி சொல்றது நம்பல யாராச்சு ஒன்னு எதாவ்து சொன்னாலே நம்போ அத பத்தியே யோஸ்ச்சு யோஸ்ச்சி நம்பு கொஞ்ச இதுவாய்டுவோ அது என்னோட
ஆக்சுவலி இது வந்து உண்மையா இது ரொம்ப நல்ல நல்லா மென்டாலாயிட்டேதா எனக்கு தெர்ஞ்சு ஏனா வந்து பாத்தீங்ன்னா ஒரு டாமினேட் பண்ணமொழுதா சக்ஸ் உண்மே இப்ப வந்து அ நீங்க ஃபைல் ஆயிட்னால பரவல்லா மச்சா அத்த இது பாத்துக்லா சும்மா இது பண்றத்த விட இப்போ ஒரு யூக ஈகோ மேரி ஒரு விஷ்யத்த தூண்டிவுட் டு நீங்க பாஸ் பண்ண மாழ்தா அத்துது அது அந்த ச்க்சஸ்ன்ற ஒரு விஷ்ய கடைக்குமோது இப்ப அந்த கார்லர் தூக்கி கி உட மோது இருக்குற ஒரு ஒரு விஷ்யோ எப்டி இருக்
அ அ அதுதா
அதுதா மேட்ரு அங்க
நா வந்துத்து இல்வ கோவிலுக் போய் நறைய கத்துக்ன உண்ம்ய சொல்னுன்னா
ம்
நிறயோ கத்தக்குன இவ நெறிய காட்ட்டாரு ஆம்மா நறியோ நறியோ காட்டிட்டாரு எந்த எடத்துல எப்டி பேசணு யாரு கிட் ட கோவமா பேசணு எந்த டைம்ல கோவமா பேசணு எந்த டைம்ல அமைதியா இருந்தரணு அதெல்லா வந்து படுத்தன்னா எப்டி சொல்றது கோவமாதா இருப்பே இப்பல்லா அப்டில்லா இல்ல ரொம்ப மாறிட்டே அதக்கப்பமா இந்த காதல் பண்ண கூடாது எதுமே இல்ல நம்ம எதுமே பண்ண கூடாது அமை தியா நம்ப ன்னா நடக்குதோ அதோட இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போயிர்ணு அவ்ள்தா நம்ளுக்கு நம்ப லைஃப் லைனே
சேரி ஓக்கே இப்ப வந்து காதல் பண்ண கூடாது லைஃப்பு கண்டிப்பா ஏதோ ஒரு திருப்போ நம்ளு க்கு அடிச்சி வுட்ருக்கு அதனால தா வந்து அந்த ஒரு விஷ் இப்பையுமே நம்மளுக்கு மைண்ட்ல இருந்து போயிருக்கு கரெக்டா அடி வாங்குனாதா நம்ம கத்துக்க முடியுனா கத்துக்கதா ஆகணு வேற வழி கெடையா அதா ஆனா அது உண்மயா ன ஒரு நல்ல லெசன் ஏன்னா அடிக்காம எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கெடைக்காது அது வந்து தோல்வியா இருக்கட்டும் சக்சஸா இருக்கட்டும் இப்ப நீங்க சொன்ன ஒரு உதாணத் துலயே இருக்கற ஒரு காலர தூக்கி வர கெத்தா இருக்கட்டும் இது எல்லாமே நமக் க கடக்கற ஒரு பாதை தா அப்டி இருக்கு பொழுது இப்ப ஏ நீங்க வந்து இன்னு கொஞ்சோ வந்து அப் ஐ மீன் இப்ப பைனல் படிக்கிறீங்க இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க வேலைக்கி போக போறீங்ளா இல்ல மேற்கொண்டு படிக்க போறீங் நா ஓ சேரி ஓக்கே இப்ப கால் வந்து இதுவா போது அப்டியே நம்ம நெக்ஸ்ட் டு கால்ல வந்து கண்டினியூ பண்லா ஏன்னா இப்ப வந்து டைமிங் முடிய போது
ஆ சேர் நா கால் பண்ணட்டுமா
ஆ ஆ பண்ணுங்க பண்ணுங்க நம்
அ நா ஆ சேரி